ஹலோ
ஆ ஓகே ஓகேங் என்னங்க பண்றீங்க
என்ன பண்ற சும்மா டி வி பாத்துட்ருக்கே நீங்க
நானு டி வி தா எதா படொ போட்லாமா இல்ல எதா ஆன்லைன்ல படொ பாக்லாமானு யோசிச்ட்ருக்குற நானு
ஓ ஓகே ஓகே பட் இதுக்கு முன்னாடினா அந்த ஆப்ஷன்லா இல்ல ம் இப்ப எல்லாமே வந்துருச்சில்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வரைக்கு பாத் துக்லாங்குற மாரி வந்துருச்சி ஓ டி டி ல வரைக்கு வர ஆரம்பிச்சிடுச்சி
அதாவது மொதல்ல படங்குறது தேட்ருல இப்ப அப்டி கெடையாது டி வி ல டி வி க் அப்றோ ஃபோன் தா இப்ப
ம் இல்ல டி வி லைங்றத தாண்டி நம்ம வீட்டயே தேட்ரா மாத் திங்லாங்குற மாரி மாறிடுச்சி
அப்கோர்ஸ் ஹோம் தேட்ருனு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சி ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க நீ எந்த படோ என்ன மாரி பாக்கணு அந்த படோ அந்த மாரி பாத்துக்குலா
ஆமா
இந்த லாக்டவுன் வந்ததுலந்து இந்த ஓ டி டி பிளாட்பாலோங்குறது பெரிய லெவல
ரொம்ப ட்ரெண்டிங்காவும் ஆயிடுச்சு
அதனால என்ன விஷயன்னா மொதல்ல எந்த ஊர்க்காரன் எந்த ஊர்காரன். படத்ததான் பாத்தூட்டு இருந்தான் இந்த லாங்குவேஜு கார இந்த லாங்குவஜு படந்தா
ஆமா இப்ப அப் ப்படில்ல அதும் தமிழ்நாட்ல முக்காவாசி தமிழ் படங்கல விட அதர் லாங்குவஜ் மூவிஸ் தாங்க நல்ல சக்சஸ் ஃபுல்லா பாத்துட்டுருக்காங்க
அதுன்னவோ உண்மை தாங்க தமிழ் படம் ஒடூதோ இல்லயோ மலையாள ட நல்லா ஓடும் எல்லா மலையாள லாங்குவேஜு திருவள்ளர் லாங்குவேஜ்
ஆ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா அ என்ன மூவி இந்த குணா மூவி குணா மூவி சாங் வந்து வந்துச்சு இல்ல ஆ மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு
நீங்க சொன்னா நம்மமாட்டிங்க அந்த படம் தமிழ்நாட்டல மட்டு ஐம்பது கோடி கலெ்க்‌ஷ்னு தமிழ் பட கூட அளவு கோடி கலெக்ஷன் மலையாள படம் தமிழ்நாட்டுல ஐம்பது கோடி கலக்‌ஷன் அந்த ஒரே பாட்டுங்க நா உண்மய சொல்றே அந்த மொத அந்த பாட்டு அந்த சீன மொத தர நா பாக்குபோது கூஸ் பம்ஸ்
ம் ம்
அதெல்லா சான்ஸேல்ல அந்த பாட்டோட சவுண்டு அது கட்டாயொ ரிஸ்க்குங்கறத விட அவுங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்டின்னு நம்ம நம்ப வக்கிறளவுக்கு அவுங்க பண்ணியிருக்காங்க அதுதா விஷயொம்
நீங்க வேணா அந்த அந்த அந்த அதோட அதோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ இருந்தா பாருங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்டுடியோ தான் எல்லாமே ஸ்டூடியோ தான் ஆனா அது ஸ்டூடியோன்னு தெரியாத லெவலுக்கு எல்லாமே சரியா பண்ணிருக்காங்க ஆமா உண்மையாலூமே அந்த படத்தோட பஜட்டுக்கும் கலெஷன் அந்த பஜ்ஜட் அதிகபச் பா
இல்லலைங்க இப்ப மேக்கிங் எல்லாமே அப்படி மாறிடுச்சுல்ல முன்னாடி உள்ள படங் படங்கள்ல எல்லாம் மேக்கிங்லாம் மேக்கிஙு தெரியிற மாதிரி இருந்திருக்கும் இப்பெல்லாம் அப்படி இல்ல வி விஷுவலா என்னமோ பாக்குற மாதியே இருக்கு இல்ல விஷவலாவவே வச்சு பண்ணிடுறாங்க
என்ன விஷயம்னா முதல்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் முதல்ல வந்து கண்டுபிடிக்க முடியாது நாம்ப ஏன்னா அந்த படம் பார்கறதோட சரி இப்ப அப்படி கிடையாது
ஆமா
ஓ டி டி ல போட்டாங்கன்னா அந்த ஓடி டி ல பாஸ் பண்ணி அதுல டிகோடிங் பண்ணி அதுல பி டி எஸ் கோட்டு எவ்வளவு விஷயம் பண்ணி பத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதையும் தாண்டி வி ஃப் எக்ஸ், டி ஏ இ அதெல்லாம் வச்சு எல்லாருமே எல்லாத்தையும் ஏமாத்துட்டு இருக்காங்க நீங்க பாகு பாகுபலி எடுத்துக்கோங்க பாகுபலிக்கும் சம்ப ஆக்சுவல் செட்டுக்கும் பாகுபலி படத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க
ஆமா
ஒரு சம்பந்தம் கிடையாது ஷூட்டிங் வீடியோல்லாம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் எடுத்து அப்படிதான் எடுத்தத்துருக்காங்களான்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப வித்தியசம இருக்கு எது ஒரிஜினலு எது வந்து எது ஆ உண்மையாலுமே எதுவுமே தெரியாத மாதிரிதான் அவங்க எடுத்திருக்காங்க
இப்பவுமே நம்ம இப்ப நம்ம அது ஸ்டேட் போணும்னாவும் இல்ல அதர் கண்டட்ரி போனும்னாலுமே போயி ஒரு ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணூ ஒரு வீசா அப்ளை பண்ணும் அப்டிதாங்கிற ப்ரொசீஜர்ல்லா இல்ல இருந்த எடத்துலே இருந்தபடியே பாத்துக்லா
கட்டாயமா உண்மையாப்ப நீங்க மொதல்ல நா போ பாஸ்போட்டு வாங்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ப
கோயம்முத்தூர் வரைக்கும் போனு இப்ப நாப்டி இல்ல எல்லா ஊர்லயுமே அது அவை அவைலபிளா இருக்கு க்கு அதே மார்தா இப்ப ஒரு ஃபோட்டோவ எடுத்துட்டோம்னா எந்த நாட்ல இருந்தே வேணா ஃபோட்டோ ரெடி பண்ணிக்லா நா இங்க இவங்க கூட ஒபாமா கூட இருந்த மாரி ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கலா
ஆமா ஏ ஐ ப்ராசஸ் அப்டி போயிட்ருக்கு ம்
இல்ல சினிமால வற மாரி சினிமா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் கூடயு ஃபோட்டோ எடுத்துக்கலா நறைய இன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில பாத்தா ஹீரோயின்ஸு ஹீரோஸ் கூடருக்குற மாரி எவ்ளோ ஃபோட்டோஸ் எடுத்து ரெடி
ம் இப்ப ஏ ஐ தானங்க ட்ரெண்டிங்கா போயிட்ருக்கு
உண்மையாளுங்க அதாவ்து எப்டின்னா மூவிய ஏ ஐ ல எடுக்குறாங்க ஒரு சினிமா மூவிய ஏ ஐ ல எடுத்து ரெடி பண்ண வருஷ்
ஆனா அதுல ஆயிரொ நல்லது இருந்தாலு அதுலயே மிஸ்டேக்ஸு இருக்கு எப்டி சொல்றதுன்னா அத வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காகவு யூஸ் பண்ணிக்லா எல்லாத்துக்கூ ஹெல்ப்ஃபுல்லா அப்டியும் பயன்படுத்திக்லா அதையே ஆப்போசிட்டா பண்றவுங்க பண்ணதா செய்றாங்க
அது ரொம்போ தப்பு தா அதனால வசதி இருக்கு ஆஃப்கோர்ஸ் அது தப்புதா இருந்தா இருந்தாலு அத பண்றது தப்புதா ஆனா ஒரு விஷயோ நீங்க சொன்ன மாரி நல்லதுக்கு யூஸ் பண்ணா அதனால டெவலப் ஆட்றவங் டெவலப் ஆனவங்க இது வரைக்கூ நறைய பேர் இருக்காங்க நறைய பேர நா பாத்துருக்கே அந்த ஒர்க் க்குல ஜாயின் பண்ணி ல்ல அதுமா அதுல ப்ராஜெக்ட் எடுத்து அதுல பண்றவங்க நறைய பேர் இருக்காங்க இப்ப நீங்க மூவிஸ்கிரிப்ட்டு இல்ல மூவி சாங்ஸு மூவி டூன்ஸ்லா ஏ ஐ ல ரெடி பண்றாங்க ஒரு மியூசிக் டேரக்ட் ட்ரு ஓபனா இன்ட்ரீவ் குடுக்குறா இந்த ட்யூன நா ஏ ஐல கேட்டு தா நா பண்றே சோ இப்ப எல்லா செக்டாரையு எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து இருக்கு ஆமா
அத பயன்படுத்திக்கிறவங்க பொறுத்து தா மாறுது இப்ப மூவியுமே நம்ம ஒரு மூவியுமே பாக்குறோ அதுல நல்லதையு காமிப்பாங்க கெட்ட விஷயமு காம்ப்பாங்க அதுல எது நமக்கு நல்லதோ அத மட்டு எடுத்துக்கிட்டு அகென்ஸ்டா உள்ளதெல்லா நம்ம அது அது வேணானு முடிவு பண்ணாதா நல்லது
அதுக்குதா மெச்சூருடுன்னு ஒன்னு இருக்கே ஃபஸ்டு எயிட்டின் ப்ளஸுங்களே அதா மெச்சூருடு நீ எத நல்லது பாக்கறீங்க நல்லதா எடுத்துக்கோங்க கெட்டதா விட்டுருங்க அதுதா அதே மாரி தா இருக்கிற ஒவ்வொரு வசதி மொபைலு அதுதா ஏ ஐ யு அதுதா நீங்க எது நல்லது வேணுமோ அத எடுத்துக்கோங்க இல்லனா விட்ருங்க அவ்ளோதா
ஆமா
இப்ப இந்த மூவிலே எடுத்துக்கோங்க அவுங்க ஒவ்வொரு எந்த படமா இருந்தாலு எந்த படொ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியு இன்டர்வு சரியா அவ ஒரு காஸ்டன் வைக்கிறா டிஸ்கிளைமர் வைக்கிறான் டொபோக்கோ கில்ஸ்ன்னு வைக்கிறான் லிக்கட் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ன்னு வைக்கிறான் வெச்சிட்டு என்ன பண்ணுவா அதே சி அதே படத்துல வந்து கூல் ஹீரோ குடிச்சிட்ருப்பா இல்ல சிகரெட் அடிச்சுட்டுருக்க சீனு வரு
ஆமா அதே போலதா மூவியுமே வந்து தியட்டர்ல பாருங்கங்கிற மாரி ஆடியோ லான்ச்ல இருந்தே சொல்லுவாங்க பட் அப்டி பாக்குறவங்களு இருக்காங்க அதுக்கு முன்னாடியே பாத்துருவோங்கற மாரி டவுன்லோட் பண்ணி பாக்குறவங்களூ இருக்காங்கல்ல பட் அது ஒரு து ஒருத்தருடைய உழைப்பு இருக்குல்ல ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ